ஹலோ
ஆ சொல்லுங்க
க நல்லாருக்கியா நா நல்லாருக்க இப்போ எப்டிருக்கு பரவால்லியா பாப்பாலா எப்டிருக்கு
பாப்பாதா நல்லாருக்கா நீங்க எப்டிருக்
ஆ நா நல்லாருக்க கொஞ்சந்தா நடுல கொஞ்ச ஒடம் சர்ல்லாம ஆச்சு அதுதா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாரியான ஐட்டம்லா கொஞ்ச சேத்துக்க சொல்லிருக்காங்க செரி இனிமேலாது அது அந்த மாரி எதா சேத்துக்லா அப்டின்ட்டு யோஸ்சிட்ருக்க
செரி செரி செரி ஆ காய்கறிகள் பாத்தீங்கனா அதிலியுமே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இப்பல்லா வர்றது வந்துட்டு ரொம்ப ஒரம் போட்டுலா வருது அதனால பாத்தெல்லா எடுங்க
ஆமா மா மா முக்காவாசி அந்த மாதிரிதா கொஞ்ச பயமாதாருக்கு என்னாப் பண்றது அ மருந்துகள்லா இல்லா நம்ப எதுவுமே நம்ப வெளச்சல்லா எதுமே வர்றதுல்லல இப்ப இருக்குற காலகட்டத்ல என்னப் பண்றதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ப மொட்ட மாடில போட்ற மாதிரி கீரைகள் வேண்மா போட்டுக்லா அ இல்ல முருங்கக்கீர சாப்டா நல்லது கால்சியம்மு அந்த மாரி முருங்க மர அந்த மாரி ச்சே அதோட டெய்லி இல்லனாலு மாரத்துல ஒரு மூன் நாளாது சேத்துக்லா அந்த மாதிரிதா மா நான் பாத்துட்ருக்க இப்பதிகு
செரி செரி இது வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டு இத வந்து தொட்ராதீங்க எப் எப்போமே எப்பவுமே வந்துட்டு காய்கறி வந்துட்டு அ சேத்துக் கிற்து நல்லது இப்ப வந்து நான்வெஜ் இருந்தாலுமே அது கூட ஒரு காய்கறி இருந்துச்சுனா ரொம் ரொம்ப நல்லதுதா
உம் ஆமா கண்டிப்பா நான்வெஜ்லிமே வந்து ஈரல் சாப்டா நல்லதுன்றாங்க பஸ்ட்டுல்லா மட் மட்டன் ஈரல் சாப்புன்ணு அப்டின்னாங்க ஆனா இப்ப கோழி ஈரல்தா ரொம்ப அ ரத்தத்த நல்லா உற்பத்தி பண்ணுன்ற மார்லா சொல்றாங்க ஆனா எனக் புடிக்காது அதனால தா செரி காய்கற் றிகளா த் சேத்துக்குங்க பழங்கள் சேத்துக்குங்க அப்புறோ இந்த மொள கட்ன பயிர்களு இந்த மாதிர்லா சேத்துக்குங்க அப்பிடின்ற மாரி சொல்லியிருக்காங்க செரி கொஞ்சோ கொஞ்சமா நம்ப உணவுல சேத் துக்கலா எனக்கு நார்மலாவே கீர சாப்ட்டா கொஞ்சோ அஜீர்ண பிரச்சன்ன வருதா அதனால கொஞ்சோ நாள அத எடுத்துக்காம இந்த ஆனா இனிமேல் கொஞ்சோ கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி சேத்துக்கலா ஏதாவது ஒரு கீர ஒரு நாளைக்கி அப்பிடின்ற மாதிரி சாப்பாட்டுல சேத்துக்கணு அப்பிடின்ற மாரி இருக்கே நீங்களு அ கீரைகலெல்லா மிஸ் பண்ணாதீங்க நா பட்றா மாரி கஷ் டமா நீங்களு பெற்றுக்கிற்ற போறீங்க நல்லா சாப்ட்டுங்க
இல்ல இல்ல அக்கா நா எப்போமே வந்துட்டு நான்வெஜ தவர் வெஜ்ஜி தா எப்வுமே இருக்கு எப்ப வச்சு பைய கேட்டா மட்டு தா இப்ப வார்த் து ஒருதர அந்த மாதிரியெல்லா நான்வெஜ் இருக்குவே அது இல்லாம நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா அ ஃபிஷ்ஷு நல்லா எடுத்துக்குவே வீட்ல இப்ப பையே எடையிலேல்லா கேட்டானா கண்டிப்பா இப்ப இப்பருக்கற ப வந்துட்டு எ சாப்பிடவே மாட்டாங்க வெஜ் ஏதாச்சு ஒரு நான்வெஜ் இல்லாட்டி சாப்புடுறதே இல்ல அந்த மாரிதா போய்ட்டு இருக்குது ம் ஆனா அதனால க வ் கறி அத தவுர்த்துட்டு மீனு ஜாஸ்தி நா வாங்க்குடுப்பா அதனா பிரச்சு சுனை இல்லல்ல கொஞ்சோ ரிஸ்க்கு தா நமபுளுக்கு வேல செய்யணு அத கழுவுறதுக்கெல்லா இருந்தாலு அது பரவால்ல அதே மாரி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாச்சு ஒரு பொறியல் இருந்து க்கிட்டேதா இருக்கு இல்லாட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கி இப்போ நான்வெஜ் இருக்குற அன்னைக்கி பாத்தீங்கன்னா அ கண்டிப்பா குக்கும்பரூ கேரட்டூ வீட்ல இருக்கு
ஏ ஆமாப்பா இப்போ நம்ம ஃப்ரூட் ஜூஸ்ல்லா குடிக்கிறோலா அதே மாதிரி இந்த வெஜிடபிள் ஜூஸ்ல்லா குடிச்சா ரொம்ப நல்லது அப்பிடின்ற வாங்க இந்த ஏ பி சி ஜூஸ் அந்த மாரில்லா சொல்றாங்கல்ல அந்த மார்லா கூட ட்ரை பண்ண என்னன்னா அதா நா ஏற்கனவே சொல்லியிருந்தன்ல இந்த ஜீரண பிரச்சன இருக்கறதுனால நமக்கு வந்து இந்த ஃபிரஷ்ஷு வெஜிடேபிள்ஸெல்லா கூட ஜூஸ் குடிக்கக் கூடாது முடிஞ்ச அளவுக்கு வேக வெச்சு அதோட சூப்பு மாதிரி எடுத் டுத்துக்கோங்க அப்பிடின்ற மாதிரி சொல்றாங்க செரி அதனால அந்த மாதிரி எடுத்துக்கலாமா நீங்க அந்த மாதிரி ஏதாவது சூப்பு போட்டு பழக்கோ இருக்கா வெஜிடேபிள் சூப்லா
ஆ வெஜிடேபிள் சூப்பு அ சாப்புட மாட்டாங்கதா இருந்தாலு என்ன பண்ணிருவேனா அதுல ஒரு பேருக்கு ரெண்டு அ ரெண்டே ரெண்டு ஃபுட்டோ சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் போட்டுக்குவே ஏன்னா சிக்கன் வந்துட்டு நா நார்மலி பாத்தீங்கன்னா மத்த மீட்ட விட சிக்கன் இப்ப வந்துட்டு பு்ரோட்டீன் ஜாஸ்தியாருக்குது மத்தது வந்துட்டு ரெட் மீட் பாத்தீங்கன்னா அதுலெல்லா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி வந்துரு அந்த மாதிரி பிரச்சன வரு சிக்கனு ஜாஸ்தி எடுக்கக் கூடாது இருந்தாலு அந்த அ இது காய்கறி வந்துட்டு உள்ளார வயித்துக்கு போணுமேன்றத்துக்காக நா அந்த மாரி ரெண்டு பீஸ்ஸு ஒரு ஸ்மெல்லுக்கு மட்டு எ எடுத்து வெச்சு இல்லாட்டி வாங்கியே வாங்கும்போது கொஞ்சோ மாத்தி வெச்சிருவே அந்த மார் அதிப் பண்ணி குடுப்ப அப்பதுக் குவாங்க மத்தப்படி நீங்க சொன்ன மாதிரி புல்லா வெஜிடபிள்சு
பத்து இப்போ கீரையிலே பாத்தீங்கன்னாப்பா இப்போ வயித்துல புண்ணுருக்குன்னு வெச்சுக்கோங்களே அப்போ வந்து இந் த மணத்தக்காளி கீரன்னு சொல்றாங்ள அத வந்து நம்ப வேக வெச்சு அது கூட தேங்காவ துருவி போட்டு அத வந்து வடிகட்டி அத வந்து கொஞ்சமா உப்பு போட்டு இல் மெளகு தூள் போட்டு காரத்துக்கு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரும்போதா இந்த வாய்ப்புண்ணு வயித்துப் புண் ணு இதெல்லா ஆத்தூ அப்டின்ற மாரி சொல்றாங்க
கண்டிப்பா அது இன்னன்னு ஒன்னுதா
ஹ ஆ அது மட்டு இல்லாம நமக்கு வந்து இந்த டேப்லெட்ஸ்லா நறைய போட்றாங்கல அந்த மாத் த்ரி இருக்கவுங்ளுக்கு அந்த புண்ணு ப்ரச்சன அதிகமார்க்கூ அவுங்ளூ வந்து வயித்தெர்ச் வயிறு வந்து எ ரிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கூல அந்த மாத்ரி இருக்றவங்களு வந்து அந்த மணத்தக்காளி கீரைய வந்து தேங்கா பால் போட்டு நம்ம குடிக்கும்போது நம்ளுக்கு அந்த புண்ணு வந்து சீக்கிரோ ஆத்தூ அப்டின்ற மாரி சொல்றாங்க செரி ஒரே இதுவா நம்ப சாப்ட்டா நம்ளுக்கு மொகத்துல அடிச்சா மாரி ஆயிர போது அப்டின்ற ஒரு காரணத்தினால கொஞ்சோ கொஞ்சமா ஒர் ஒர் நாளைக்கு கொஞ்சோ கொஞ்சமா பொரியலு ஆ கீர கடையலு இந்த மாரி கொஞ்சோ கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி சாப்டோம்னா நமக்கு நல்லது அதுவு இல்லாம கொழந்தைங்களுக்கு இப்பவே இந்த மாத்ரி ஐட்டம்லா வந்து குடுக்க பழகி டு வச்சீங்ளே இன்னுமே அந்த கொழந்தைங்களுக்கு வந்து அத சாப்புற இன்ட்ரெஸ்ட் வரூ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து வெரைட்டியா செஞ்சு குடுத்தோனா கண்டிப்பா கொழந்தைங்க எடுத்துக்றாங்கதா இப்ப பாத்தீங்கனா பொரியலா பண்ணாம கொஞ்சோண்டு வெண்ணயில வந்துட்டு மிளகு தூபூ உப்பு போட்டுட்டு அ ஹாஃப் பாயில் மாத்ரி பண்ணி குடுத்தாலா எடுத்துக்றாங்கதா கொஞ்சோ வித்தியாசமா எதோ ஒன்னு பண்ணி குடுத்தா கண்டிப்பா எடுத்துக்றாங்க அதாவ்து இந்த ஸ்டிக்லேலோ குத் த்தி கொஞ்சோ வித்தியாசமா அவுங்க ஃபோன்லேலா பாக்குறாங்கல்லே இப்ப எல்லாமே வித்தியாச வித்தியாசமா பண்றாங்க அதுலேந்து ஏதோ ஒரு டிப் எடுத்து அந்த மாரி எல்லா பண்ணி குடுத்தா கொஞ்சோ அதாவ்து வெறூ ஹாஃப் பாயில் ஃபுல் பாயில் கெடையாது அதாவ்து சாப்ட முடியுன் ன்ற அந்த ஹாஃப் பாயில சாப்பிட முடியூன்ற காய்கறி எல்லா இருக்குது பாத்ருகீங்ளா அதெல்லா வந்துட்டு அப்டி பண்ணி குடுத்தா வந்துட்டு சாப்ட்டுக்கிறாங்க ஆ அது இல்லாம நம்ப வக்கிற மாதி ரி எதோ ஒரு கொழம்பு கிழம்பு எதோ ஒன்னு வச்சு குடுத்துட்டோனா அத தொட்டு கூட பாக்றதில்ல அத பாக்குறத யோ இதா அப்டின் சொல்லிட்டு போயிறாங்க ஏனா இந்த காலகட்ட அப்டி இருக்குது அ நார்மிலி பாத்தாங் பாத்தீங்கனா ஒரு சின்ன கொழந்தைக்கு கூட எ அதாவ்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கப்றோ நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது கூட ஒரு ரெண்டு தடவ டேஸ்ட் வித்தியாசமே இருக்கான் இருக்குதேன் சாப்பிட்றாங்க ஆனா மூணாவ்து தடவ அந்த சின்ன கொழந்த கூட சாப்பிட்றதில்ல அந்த மாரி ஆயிட்டு வருது இப்ப காலகட்டோ
ஆமா ஏன் ஏ அந்த மாதிரி சொன்னேன்னா என்ன சின்னத்துலருந்து வந்து எங்கப்பா வந்து டெய்லி வரும்பொழுது மீனு எறா நண்டு இந்த மாத்ரியான ஐட்டம் தா நறைய வாங்கிட்டு வருவாரு ஆ கறிலா வந்து அதிகமா செய்றத விட இந்த மாத்ரியான ஐட்டங்கள்லா சாப்டுவோ இதுவுமே ஒரு வகையில நல்லதான் மீன் டெய்லி சாப்ட்டா நல்லது தா இருந்தாலுமே வந்து நம்மளுக் வந்து அந்த காய்கறி உள்ள சத்துக்கள் வந்து சேராதுல்ல அப்போ மைண்ட் ஃபுல்லா எங்ளுக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜில தா இர்ந்துச்சி இந்த வெஜ்ஜி வெஜ்ஜி வந்து சாப்புட்ணூனாலே என்னவோ மர் ருந்து பொருள சாப்பிட்ற மாரி சாதத்துக்குள்ள வச்சு லொடுக்குன்னு முழுங்குறது இந்த மாதிரிலா கொஞ்சோ ஸ்டார்டிங்க பண்ணின்ந்தே அதனால என்னவோ தெரில ஒரு சில சத்துக்கள்லா எனக்கு இல்லாமே இருக்கு செரி இனிமேல் பழகுறது ரொம்ப கஷ்டோந்தா இருந்தாலுமே சூப்பு இந்த மாரி ஜூஸு பெ ஆ ஃப்ரெஷ் வெஜிடேபிள் ஜூஸு இல்லன்னா வந்து நம்ப இந்த ஒரு சில கீரைகள் வந்து சூப்பா குடிக்கும்போது நல்லாருக்கூ பொரியலா சாப்டும் ம நல்லார்க்கூ இந்த மாரி நமக்கு எப்டி புடிக்குமோ அத எண்ணெய் கம்மியா ஊத்தி உப் பு கம்மியா போட்டா அது கேத்த மாத்ரி நம்ம ரொம்ப பாயில் பண்ணோனாலு அதோட சத்துக்கள் போயிடூ அப்டின்றாங்க அதனால அதுக்கேத்த மாதிரி செஞ்சு சாப்புட்ணூன்ற ஒரு முடிவுல ஆ இனிமேலாது பாத்துக்கலா அப்டின்ற மாதிரி தோணுச்சு அதனாலதா அந்த மாதிரி சொல்லியிருந்தே கொழந்தைங்களுக்கு இப் ப்பத்துலேந்தே பழகுங்க புடிக்காதுதா கொழந்தைங்களுக்கு இருந்தாலுமே அது ஒரு ஒரு விஷியோ இப்ப நாக்கல அந்த ருசி ஒட்டுச்சுனா தான் வளர வளர ஏதோ ஒரு எடத்துல நம்ம சாப்ட்டோ அப்படின்ற அந்த டேஸ்ட அது தெரியுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது
கண்டிப்பாக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்பவே குடுத்து பழகுனாதான் எதோ ஒண்ணு இதாகு இப்ப உங்களுக்கே வந்துட்டு காய்கறி வந்துட்டு அந்த குழம்புல பொறியல பண்ணி புடிக்கலா நீங்கலுமே இத டெஸ்ட் பண்ணி பாருங்க அதாவது நம்ம நார்மலி எண்ணெய எல்லாம் எடுக்காம பட்டர் இருக்கு பாத்திருக்கீங்களா வெண்ணெய் அதுல வந்துட்டு கொஞ்சம் கோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆப்பு பாய்ல பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கோஸ்ட் பண்ணி ட்டு அதுல மிளகு தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு சாப்ட்டு பாருங்க அது நல்லா இருக்கும் எதுமே எல்லாமே நல்ல அப்படி சாப்டும்போது சும்மாவே சாப்டலா அப்படியு உங்களுக்கு முடியல அப்படின்னா அந் குக்கும்மரு கேரட்டு வந்துட்டு உங்களுக்கு புடிச்ச மாதிரி சிவி அதுல கொஞ்சோண்டு லெமனும் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பேருக்கு ஒரு ஸ்மெல்க்கு மட்டு தா அத போட்டுட்டு சாப்புட்டோனா நல்லா இருக்கு அத டெஸ்ட் பண்ணி பாருங்க
சொல்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறே அதுவு இல்லாம இந்த நெல்லிக்காய அ அப்புறம் வந்து கருவேப்புல அப்புறம் கொத்தமல்லி ஆ ஒரு துண்டி இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சு அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் டெய்லி எடுத்துட்டு வந்த நம்மளுக்கு அந்த முடி வளர்ச்சிக்கு நல்லது நெல்லிக்க வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகனு சொல்ற ஏன்னா எனக்கு அந்த டாக்டர் வந்து சொல்லிருந்தாங்க டெய்லி நெல்லி எடுத்துக்குங்க மாதுளம்பழம் நெல்லி மிக்க மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் போயிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அத சாப்ட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு
செரி செரி நீ மீண்டும் அடுத்த தலைப்புல சந்திக்கலாக்கா
ஆ இருக்கே நல்லா